ஹலோ கேக்குதா ஆ
கேக் இல்லயே கேக் இல்லயே கேக்குதா கேக்குதானா
ஆ
கேக் கேக்கு இல்லையே
கேக் இங்கயு இல்ல
நீதா கேக்குதா கேக்குதாங்கற
அப்புறோ கோவில் எல்லா அப்டி இருந்துச்சு போய் பாத்தீங்களா
கோவில் மாஸ்
மாசா
நல்லா போச்சு இப்பதா போயிட்டு
ஆ
இன்னைக்கு வந்துட்டு லாஸ்ட் இந்த மண்டல பூஜை அதனால இன்னைக்கு கூப்ட்ருந்தாய்ங்க ஆ அதனால கூப்பிட்ருந்தாய்ங்க
ம் ம் ம்
அங்க எல்லா முடிச்சிருச்சு நா பிளான் பண்ணிதான போன நேத்துக்கு பீச்சுக்கு போயிட்டு வந்தனா வர்றதுக் யே எட்டு மணிக்கு மேல ஆயிட்டு
ஆ ஆ
வந்து தல குளிக்க முடில அது ரொம்ப ஒரு மாரி இருக்கு அது என்னைக்கு காய வச்சுட் நா எப்ப தூங்கற்து அதனால ஆ அதனால சொல்டு என்ன ப ஆ அப்டியே வந்த போஸ்லயே படுத்து தூங்கியாச்சு நாள்ளருந்து இனி இங்க சொல்லிட்ருந்தாய்ங் கோயிலுக்கு போ கோயிலுக்கு போனு கோயிலுக்கு போனுனா குளிக்கணு இப்ப நம்ம குளிச்சே ஆவணுமா அந்த போயி க நானு அதுக்கப்புற எப்டியு இன்னிக்கு தல குளிச்சுதா ஆவனு சரி கோயிலுக்காவது போயிட்டு வருவோமேன்னு சொல்லிட்டு
ம்
குளிச்சிட்டு மண்ணு நெறைய மண்டயிலர்ந்து வந்துகிட்டே இருக்கு கலிமண்
ஓ பீச்சுல போயி அப்ப நல்லா ஆடி இருக்கீங்க
ஆடி இருக்கனா உப்புருக்கப்படுத்து நீ வேற ஒரே ரணகலமா போச்சு நல்லா போச்சு ஆனா நேத்தி ஒரு ரெண்டு மூணு மணா நேரோ
ம் ம் போனத்துக்கு சாப்பாடு கெடச்சுதா
போனதுக்கு சாப்பாடு கெடச்சிச்சி பட் நா அத வாங்கிட்டு வரல ஏன்னா நா சாப்டுட்டுதாப் போன நானு
அதனால அத வாங்கிட்டு வர அளவுக்கு எனக்கு தெம்பு இல்ல சில பேர் என்ன பண்ணுவாய்ங்க அங்கியே ஒக்காந்து சாப்புட சொல்லுவாய்ங்க
ஆமா
இங்கம்மா நம்ப இங்க ஒக்காந்து எல்லாரு சேந்து சாப்புட்லாம்பாய்ங்க இல்ல இல்ல பரவால்ல நா வீட்டுக்கே போயி பொறுமையா சாப்பிட்டுகேக்குறேன்னு சொல்லிட்டு நா மேக்சிமம் எடுத்துட்டு வந்துடுவே வீட்டுக்கு நமக்கு இந்த பொறுமையா சாப்புட்றது ஆகாது அதனால வந்து
ஆனா ஆறி போயிடோ
அது பரவால்ல எனக்கு
ம்
ஆறுநாளு பரவால்ல நா பொறுமையா தா சாப்புடுவே அந்த மாரி
ம் ம் இன்னிக்கி டே ஃபுல்லா எனக்கு மோசமா போச்சு உங்குளுக்கு ஜாலியா போச்சு
எனக்கு டே வே இல்லியே கால்ல எந்திரிச்சே குளிச்சே கோயிலுக்கு போனே இப்பதா வந்தே வந்து ஒரு ஒன்னவர் ஆச்சு
ம் ம் கால்லருந்து வேல டைட்டு வேல ஓடிந்தா இருக்கு அம்மாவ மாத்தி விட்டு வந்திருக்கே
ஏ இது வந்து ஷிஃப்ட் ப்ராசசாடா
ஆ உன்னோ சாப்டவே இல்ல சாப்ட்டுனேதா பேசுற
வெறும் சாப்புடு சாப்புடு
வேல செம டைட்டு ஒரு பங்க்ஷனா அம்மா அப்பா என்ன உட்டு கடையில என்ன உட்டு போயிட்டாங்க
ஆ
அப்பன்னு பாத்து ஆட்டோ வேர வந்துச்சு தனியா பிரிச்சே அதுக்கு அது இல்லாம மாவு ஒரு பக்கோ இட்லி மாவு அரைக்க சொல்லிட்டு போயிட்டாங்க அதுவு பண்ற எத பண்றதுன்னு தெரியுல
இட்லி மாவுலா அரப்பியாடா
ஆ அவுங்க வந்து எல்லா ஊர வெச்சிட்டு போயிடுவாங்க நா அரச்சு வெப்பே
வெள்ளைய தேவா பயங்கரமான ஆளா இருப்பியா மல்டி டேலெண்ட்டட் பர்சனா நீ
அத பண்ணும்போது வண்டி வந்துட்சு ஒடனே ஆஃப் பண்ணி மூடி வெச்சுட்டு அங்க போனா அங்க ஒரு மணி நேரோ ஆயிடுச்சு வேல அப்ப வரிக்கோ வீட்ல அப்பாவு வர்ல அம்மாவு வர்ல அதுக்குள்ள உன்னோரு வண்டி வந்துருச்சு ஒன்னு பதட்டமாயிடு்ச்சி எனக்கு அப்பா இருந்ததுன்னா அப்ப வேல பட படன்னு ஆயிடோ அப்பா வேர இல்லியா ஆ வேலை பட்டு பட்டு வண்டி வரவே எனக்கு ஒண்ணு புரியுல ஒன்னே ஃபோன் பண்ணி வாங்கன்னு சொல்ட்டு சொல்ட்ட அவுங்குளுக்கு ஃபோன் பண்ணி ஒட்னே பட்னு வன்ட்டாங்க
இத மாத்தி வுட்டுட்டு வரதுகுள்ள புக்கு நோட்டு் வந்துச்சு புக்கு நோட்டு் பிரிக்கிறதுக்கு அது ஒரு அர மண்நேரோ போது
ம் செம்ம டைட்டு பசி உயிர போகுதுன்னு சொல்ட்டு மாத்தி வுட்டு வந்தே ஆ புரில
நேரோ காலோ பாக்காம ஒழைக்கிறே
அதெல்லா புரிஞ்சுக்க வே மாற்றங்க ம் அதெல்லா புரிஞ்சுக்க மாட்டாங்க வீட்ல சேத்துல வேஸ்ட்தா சும்மா ஹெல்ப்ன்னு சொல் நா சும்மா செஞ்சினு கடக்க வேண்டியதா அ பெர்சா புரிஞ்சிக்க மாட்டாங்க இப்ப கூட சொல்ல முடியாது இன்னொரு ஆட்ட பிரிச்சினு இருக்காங்க திடீர்னு வேணா என்ன கூப்டுவாங்க நா பேசுறேன் சொல்லி சொல்லிட்டு தா வந்திருக்க அம்மா ஆனாலு கூப்டுவாங்க
நீ கல்யாணி போட்டதுக்கு அப்புறோ புரிஞ்சுப்பாங்கன்ன நெனைக்கிற
ஆ சொல்லி அதே சொல்லியிருக்க எவ்ளோ பண்றீங்களோ நா போனதுக்கு அப் அப்பதா எ அரும தெரியு உங்களுக்குனு சொல்லிதா வச்சிர
நீங்க என்ன சொல்லிருக்கணு எனக்கு இப்பயே கல்யாண பண்ணி வை இப்பயே போற உங்களுக்கு இப்பயே எ அரும புரியனுன்ருக்கணு
அவங்க ரெடியாதா இருக்காங்க
அதா
நா எப்ப இந்த வார்த்தைய சொல்வ தான அவங்களு பாக்குறாங்க
லா ஆடு தலைய சாச்சிருச் சிடோய் மஞ்ச தண்ணிய ஊத்திர்லாமா மஞ்ச தண்ணிய ஊத்திர்லாமா
ஒரே ஒரே கடுப்பா போச்சு சாம்பாரு
சாம்பாரு தானடா அதுக்கே இவ்ளோ சலுத்துக்குற
எனக்கு புடிக்கே புடிக்காது முந்தாநேத்து சாம்பார் தா இன்னைக்கு சாம்பார் தா
ம்
அடிக்கடிக்கு சாம்பார் தா வப்பாங்க
ஈஸியா முடிச்சிருவிங்களோ
ஆமா தொட்டுக ஒண்ணுமே இல்ல அப்பளோ
சாம்பாருக்கு உனக்கு அப்பளோ பத்தாதாடா
ஆ உருளகெழங்கு தா புடிக்கு
வேறையா
ம் அப்பதா சாப்ட்ட மாரியே இருக்கு
ரைட்ரா சாம்பார் நல்லாத தான இருக்கு ஏ நீ வச்சியோ
இல்ல அம்மாதா வச்சாங்க தொடர்ந்து சாப்பட்ற மாரி இருக்கா அதனால புடிக்கல இந்த வார ஃபுல்லா அதிகமா சாம்பாரு அதனால ஆமா ஒரு வாரத்துக்கு ஒரு தட்னா சாப்டுவ இது மாரி அடிக்க அடிக்கனா புடிக்காது
நமக்கெல்லா அப்டி இல்ல என்ன இருக்கோ எந்திரிக்கிறப்ப லன்ஞ்சுக்கு என்ன இருக் இப்போ அத சாப்ட வேண்டியதா முடிஞ்
ந கத்துவ நானு என்னால அப்டி இருக்கவே முடியாது எனக்கு ஒரு சில எனக்கு மீன் கொழம்பு அ புடிக்கோ அதுமே வாரத்துல ரெண்டு நாள் இருந்தா புடிக்காது எல்லாமே ஒரு ஒரு நாள் இருந்தா புடிக்கோ தொடர்ந்து ரெண்டு நாள் சாப்ட்டாலே புடிக்காது எதுமே
எதுமே புடிக்கலனா சேஃப்ட்டிக்கி இங்க ரசோ எப்பயுமே இருக்கோ
ரசோ அ ரசத்துக்கு உருளக்கெழங்கு இருந்தா சாப்ட்ருவ
அதுக்கு உருளக்கெழ
எனக்கு எங்க வீட்ல ஒரு கிலோ எனக்காகவே வாங்கி வெப்பாங்க எனக்கு மட்டுந்தா யாருமே சாப்ட மாட்டாங்க வீட்ல அது சாப்ட்டா வாயு புடிக்குன் சொல்ட்டு சாப்ட மாட்டாங்க
ம்
நா ஒரு ஆள் மட்டுந்தா ஒரு அந்த ஒரு கிலோவுமே எனக்கு தா
ஒரே நாள்ல செஞ்
ஒரே இல்ல அந்தந்த சாப் படு அன் அன்னக்கி கொஞ்ச கொஞ்சமா அப்டி செஞ்சுப்ப நானே செஞ்சுப்ப அவுங்க செஞ்சு தரமாட்டாங்க அவுங்க அவுங்க அவுங்குளுக்கான பொரிய மட்டு அவுங்க செஞ்சுப்பாங்க
ம்
நா எனக்கான பொரியல் நா கரெக்டா பாத்து செஞ்சுப்ப
இதுக்கு பேர் ன்ன தெரிய்மா ஒனக்கு வேணுங்கற்த நீயே செஞ்சு தின்னு இல்லனா நா செஞ்சு நா செய்யிறத தின்னு
ஆ நா அதுக் தா பேய் கேக்கவே மாட்ட பாக்கற்னா ஒன்னே ரெண்டு உர்ளக்கழங்க அர்ஞ்சு போட்டு எது வேணாப் பண்ணிப்ப எப்டி தோணுதோ பண்ணுவ அ
இது எனக் புடிக்கில வேற குடுங்கன்னா வெண்ணா நீ செஞ்சுக்கம்பாங்க இது நல்லாதானருக்கு இதே சாப்ட்ரு போயிற்லா அப்டின் நம்மளயே நம்ம நம்ம வந்துட்டு
உ ஆமா
அதுதா நம்ப வாழ்க்கைக்கு கரெக்ட்டு நம்ப இங்க இருக்குற வரைக்கு
ஐயோ ஐயோ ஒரு ஸ்நேக்ஸ் இல்ல கால்லேர்ந்து கத்துற வெளில வேற ஃபங்க்ஷன்க் போயிட்டு வந்தாங்க வரைங்கதன கைய வந்த ஒனே கைய பாக்குற நானு எதனா புடிச்சுன்னு வருவாங்கன்னு
எ அ அ
வரம்போதே எதுமே இல்ல உன்னு டென்ஷன் ஆயித்து நா ஒரு ஸ்நேக்ஸ் பைத்தியோ
புள்ளை வேற ஏமாந்துருச்சி
ஆமா வரம்போதே சோகமாயிட்ட அப்டே உன்னு நா சொல்லி வேற அம்ச்ச எதனா வாய்ன்னு வாங்க எனக்கு வேனுன்னு சொன்ன அதா சொல்றனே அப்டே வாய்ன் வர சொன்னாலு பப்ஸு மிச்சுரு அது நா கொத்து முறுக்கு இத தவர வேற எது வராது
இதுவு வாங்க கஸ்ட்டமா இருக் வேற எதுவு வாங்கி தர்லனாலு கொற சொல்ற ஒன்னய என்ன பண்றது எனக்கு புரிய்லியே இல்லல்லல்ல
நா இதயாச் ச்சு வாய்ன் வந்து தந்துருக்குலான் தா கேக்குற அதுவு வாய்ன் வந் தர்ல
நா இப்ப வாங்கிட்டு வரல ஆனாலு நீ இதத்தா வாய் ட்டு வராங்கன்னு நீ இம்புட்டு கொற சொல்றியே வாங்கிட்டு வந்துருந்தாய்ங்கனா நீ என்னன்ன சொல்லிருப்ப இதத்தா நேத்து அன்னக்கு வாய்ட்டடு வந்திங்கன் மறுப்டி சொல்லிருப்ப நீயி மாட் மா
அப்டிதா
ஆ வ் ஆழ்ந்த அனுதாபங்கள்
நா அதிகுமா ஸ்நேக்ஸ் சாப்பாட விட ஸ்நேக்ஸ்தா எறங்கு எனக்கு
சரி வெலிய வா
ம்
பக்கத்தில எதுவு சூப்பர் மார்கெட் இருந்துச்சின்னா ஆர்ரு போட்டுக்கோ
நா தா சொல்றனே இது கடஞ்சி எடுத்த கிராமம்
அய்யய்யோ இது அனியாதுக்குன்னு கிராமத்துல வந்து மாட்டிக்குன்னு இந்த மாதிரி நா லோன் வரல
சரி ஒரு சிட்டில வேண கல்யாண பண்ணிக்கலா
ஆ சொல்லுவ நா சொல்லிட்ட நா சொல்லாம வச்சிருக்கே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பாண்டி சைடு பாண்டினா எனக்கு ஓகே அயிஸ் வர்யா
திருப்பச்சி தங்கச்சி விட மோசமா இருப்பா போல இவ
ஆ புரியல
திருப்பாச்சி தங்கச்சட மோசமா இருப்பா போலே சிமா தேட்ரு வேணுமா பிச்சு வெனுமா
அங்க எல்லாமே இருக்கோ அங்கதா படிச்சனா எல்லா எடமு தெரியு எல்லா ஹோட்டலு தெரியு
சரியா நீங்க பாக்குற வேனதுக்கு குடுத்துட்டு
பு விட்டு விட்டு கேக்குது ஹலோ
இத அதையு நீயே பாட வேண்டியதான ஏ மட்டு கேக்குருக்கலா நா பேசுறது கேக்குதா
பாத்தா பா பாத்தா கத்தியாலே வெட்டுவாங்க அது அதுக்கான ரைட்ஸ் மட்டு எனக் கடை அப்டின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் கால் பண்றீங்களா அலோ நெக்ஸ்ட் கால் ஆ